கொரியன்
ஆ என் கொரியன் இல்ல வெளுத்துருவே
ஏன்னா இப்ப ஃப்ரீயா இருக்க
கம்பெனி பேயி இப்ப தான வந்த
இல்ல இத நீ ஒரு வாரத்துக்கு முன்ன கூட்டியே முடிச்சிருக்கலாம்லா
தெரியாது எனக்கு
எல்லார்ட்டி பேசிட்டியா
ச்ச இதா ஒன் மூணாது அழி
ஓ சேரி சேரி சேரி சேரி அம்மா யம்மா என்ன வீட்டுக்கு எப்ப போன
நா ஒரு அஞ்சரைக்கு வந்தே நீங்க ஜோடிகள் எங்க போய்ட்டு வீட்டு சுத்திட்டோ
ஏ இல்ல நாங்க நேரா இன்ஸ்ட்டியூட் போயாச்சு எங்குளுக்குலா படிக்க வேண்டிய வேல இருக்கு இன்ஸ்ட்யூட் போய் கிளாஸ்ல அம்மா நாங்க படி காலைல ஃபுல்லா படிக்கணு சாய்ந்தரோ ஃபுல்லா இன்டன்ஷிப் அப்டிதா பேசுனுச் சு ஆனா ஃபுல் டேயு இன்ஸ்ட்யூட்ல நாங்க கிளாஸ் நாங்க கோர்ஸ் படிச்சுட் டேலா இது பண்ணுதே அது காலைல கோர்ஸ்சு மதியானோ இன்டன்ஷிப்பு ஆனா நாங்க இதுவரைக்கு இன் அட்டனே பண்ணல கோர்ஸ் மட்டு தா பண்ணிட்ருக்கோ
அதா மாப்ள கம்பெனில இருந்தா அவசர்ட்டிவிகேட் அடிச்சிர்லாமே
அது அடிக்கலா மூணு பிரான்ச் இருக்குல எதோ ஒரு எல்லாரு ஒரு பிராஞ்ச் மதன் அவே கடைல தா எடுத்துருக்கா அவே கட டைல்ஸ் டைல்ஸ் இருக்குல்ல அந்த கம்பெனில உள்ளதுதா வாங்குறன்னா
அனுஜா டைல்ஸ் கம்பெனி
ஆ அது சாருகிட்ட சொன்னாம்போல சார் வேற கம்பெனி பாருன்னாங்ளா இவன் பாக்க மாட்டேன்டா அதே கம்பெனிலே வாங்கிறேன்டா அது ஏனா ஒரு பிரச்சன இருக்காது ரிப்போர்ட் கிரியேட் பண்ண நா இப்ப பிரேசி அகடமி இருக்குல்ல அதுல டெக்னாலஜின்னு எனக்கு மாத்தி குடுத்துருப்பாங்க கம்பெனியா போட்ருப்பாங்க அதுல வந்து நா இன்ஸ்டியூட் படிக்கம்ல அது ஒரு கம்பெனி மாரி தா அது வேலைக்கு ஆள்ருக்காங்க நடத்தவு செய்வாங்க ரெண்டு சேந்து நடக்கு
சேரி சேரி
அதுக்குதா நா ஃபீஸ கட்டி போயிருக்கே அவ்ளதா யாரு ஆ பத்தாயிருவா கட்டிருக்கே
கோர்ஸுக்கு தான
கோர்ஸுக்கு ஏழாயிருவா மூவாயிருவா இன்டன்ஷிப்புக்கு
சூப்பர்
என் சுகன்யா ரெண்டாயிருவா கெட்டிருக்கா யாரு
கூக ச்சி கோ கோகுலு
யவளு இதே டென் தௌசண்ட் தா
அதே கம்பெனி தா
அதே இது தா ஆனா அவ இன்னொரு பிரான்ச் த போட்ருவாங்க ஆ ஹான் பாத்துட்டாங்க எல்லா ஓகே சொல்ட்டாங்க
சேரி சேரி சேரி
அது வே இந்த இதுல மூணு பிரான்ச் இருக்கு நம்ம இன்னொரு பிரான்ச் யாரு வேண்ணா எடுக்குலா ஆனா ஃபீஸ் கெட்ணும்னா வேண்டான்டாவ
சேரி அப்டின் சொல்ட்டு தா நாங்க இந்த ரெண்டு இத மட்டு எடுத்துக்கிட்டே அவனுக்கு இளவரசிமா பிரச்சனையே கெடையாது கரச்சலே பண்ணாது இது நமக்குதா ஜான்சி அவங்க அவங்கட்டு வருவாங்க அப்டியே ஒரு மாரி எரிச்சபடுத்துவாங்க எம்மா எம்மா என்னமா
ப்ளக் ஆகுது அம்மா அம்மா
அவரு ஒரு கோட்டிங் அ
ஒனக் யாரு ஒனக்
ஒரு மாரி நடக்காரு ஏன் கேளுங்கக்கோ
ஒனக்கு கிளாரணவம் தான அவர போய் பாத்தியோ
பாத்தே அதலா ஒட்டிகுள்ளல எனக்கு சைன் எல்லா வாங்கியாச்சி கான்ட்ரிபூயூசன் குடுத்தாச்சி டிக்லேசன் குடுத்தாச்சி
அ
வீட்ல அவ அவ வந்தா தா கேக்கணு
ஒனக்கு கிளாரண்டா மேம் தான ஆ அப்பறென்ன அவளுக்கு இந்த கார்த்திகு அபிக்குந்தா அவங்களுக்கு அந்த பா அந்த சாருக்கு
சார் தா பிரச்சனை ஒன்னு இல்லையே அவருட்ட தா சொல்டாரே
என்னஞ்சொன்னாரு
ஏதோ இதுக்கு வைக்கணுமோ இப்ப ஒரு மாசம் படிக்கம்ல அதுக் ப்ராஜெக்ட் மாரி செய்யணுமோ
ஆமா இப்போ பண்ண சொல்லிருவாங்க நமக்கு அந்த பத்து நாள் அதுக்குதா வர சொல்றாங்க நெனைக்கே என்னென்னல்லா பண்ணோனு பண்ண சொல்லுவாங்க அப்பற பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்பற அத லாஸ்ட்டா அந்த செம் முடியு தெரியுமா எக்ஸாமு அப்ப கொண்டு வந்து இத பிரிபேர் இத வந்து வைவா மாரி நடத்துவாங்களா நமக்கு எல்லா மறந்துறு என்னென்ன பண்ணோனே ஆமா அப்ப கொண்டு வந்து இந்த இது நடத் துங்க வைவா மாரி நடக்குமா மினி ப்ராஜெக்ட் மாரி இது
ஏ அப்பா
சொல்லிகிட்டு இருந்தாங்க ரிப்போர்ட் தான நமக்கு ப்ராஜெக்ட்னாதா கஷ்டோ ப்ராஜெக்ட்னா உள்ள ஒவ்வொரு ஹெட்டிங்கா போட்டு டைட்டில் போட்டு போடனு இது ரிப்போட்டு தா ஃபுல்லா என்னென்ன அப்டின்னு கான்செப்ட் குடுப்பாங்க அத வச்சு நம்ம பண்ணணு அவ்ளதா அது நம்ம சாட் ஜீ பீட்டில போட்டே ஒவ்வொரு கம்பெனிகுளு சும்மா எடுத்து போட்ரலா பிரச்சன கெடையாது
வைவாலதா நாங்க மாட்டுவோ
ஆ என்னது
வைவால தா நாங்க மாட்டுவோ
வைவால நீங்க இப்பவே நீ அத வந்து கரெக்டா போட்டுட்டா உன்னால இவ்ளதா சொல்ல முடியு அப்டினா நீ போட் டனா மொதலே நீ தப்பிச்சுருவ இங்க ஒன்னு போட்டுட்டு அங்க போய் வைவால போய் தப்பா சொன்ன வச்சுக்க தூக்கிருவா புடிச்சிருவா அப்ப நீ என்ன போய் கத்துக்கிட்டே அப்டின் ஒரே குவாடினேட்டர் கேப் பா ஜான்சி
அவதா குவாடினேட்ரா இதுக்கு
அவதான ஓவர் ஆல் குவாடினேட்டர் அவங்க தா
அவ்ள தூக்கமுட
அவ தூக்க மாட்டா அவ பைக் ஏக்சென்ட் ஆயி கெடக்கா அவ வந்துருவா எப்புடியி இன்னு கொஞ்ச நாள்ல.
சந்தேகமா இவ பேராண்டிதான
பயிருவா நெனைக்கே கொஞ்ச நாள் கழிச்சு போவான் நெனைக்கற என தெரிஞ்சி. ஒடனே விடமாட்டாங்கன் நெனைக்கிறே.
ஆமா.
அதனாலதா கொஞ்ச நேரோ கழிச்சு போவாங்க நெனைக்கே. அப்டியே அய்க் பைக்ல உழுந்தவ சேரி அப்பிடியே இவுங்க கூடயே பேயிருவான் நெனைச்சுச்சு. ஆ போறதுக்கு வழியே இல்ல இவா.
தனியாவெது.
யம்மா யம்மா யம்மா எரிச்சலா வருது.
சந்தியா மேமு.
சந்தியாம்
எதுக் போனாங்க?
சந்தியா மேம் எதுக் போயிருப்பா. அன்னிக்கி நாங்க சைன் வாங்கதுக்கு நாங்கல்லா போம் போதே அவுங்க ரொம்ப பரபர ப்பா அங்க இங்கன் சைன் வாங்க அலைஞ்சிட்ருந்தாங்க கேக்கவே ஃபாரின் சி ஹஸ்பண் தா டிவோர்ஸ் ஆயிட்லா.
ஆய்ட்டி தலைமறைவு தலைமறைவு.
காது ஒன்னு வேற எதா இன்ஸ்டியூட்ல செர மாருக்கு இல்ல அப்பன்னா வேற எதா அலையன்ஸ் பாப்பாங்ளா இருக்கு. இங்க காலேஜுக்கு வந்துட்டு அவுங்ளால அங்கயும் மேனேஜ் பண்ண முடியாம இருக்லா. சொல்ல முடியா அல்லா. ம் இப்ப ஜான்சிக்கி கல்யாணம் பண்ணாம இடுக்காங்க. அவுளுக்கு ஏ கல்யாணவே நடக்க மாட்டகன் தெர்ல.
நடக்காது இப்டி பண்ணானா அவுளுக் நடக்காது.
சி பாவும் நடக்கட் டு நடந்தாதா அவ கொஞ்சோ எடத்த காலி பண்ணுவா. அவுளுக்கு ஏத்த மாதிரி வேற ஊர்ல இருந்து வந்தாதா இங்க இருந்து எட த்த காலி பண்ணுவா. இல்லன்னா இங்கியே இருந்துகிட்ருப்பா. அவ்ளவுதா அடிச்சு பஜரம். கிளாரண்டாதான அடுத்த ஹெச்சு அந்த வீட்ல இஞ்ச்சா. அ ரெண்டு நாய் நிக்கி. இல் நா இங் கடையில தா இருப்பே. ரெண்டு நாயு அந்த வீட்ல காவலுக்கு நிக்கி.
நீங்க இருக்கும் போது எது அங்க அங்கியே காவலு.
அங்க வந்து யாருக்கு காவல்னா வீடுக்கு காவல். அங்க கொஞ்சோ வீடு கொஞ்சம் நல்ல வீடு. அந்த வீட்டுக்கு காவல் வேணும். மொத ஒரு டாமின் ஒன்னு வாங்கி உட்டோம். அது பெருசா அங்க நிக்கி இவனையு கொண்டு உட்டாச்சி. இது கேள் அது பாய்.
அப்போ உங் ஜான்சிமே போய்ட்டாங்கன்னா இவுங்க தா.
கிளாரண்டா மேம், கிளாரண்டா மேம் தா மொத ஹெச் ஓ டி அதுக்கப்புறந்தா ஜான்ஸ் சிக்கே வரு.
ஹெச் ஓ டி யா?
ஹச் ஓ டி ஆஃப்டர் ஹெச் ஓ டி க்கு அப்புறம் கிளாரண்டா மேம் தா. ஆ அவுங்க போ ஆனா கிளாரண்டா மேம் போறதுக்கு வாய்ப்பே கெடையாது. அவ எத்தன வர்ஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல உ க்காந்திருக்கா. இளவரசி மேமு இனிமே போவாங்களானு தெரியாது இளவரசி மேம்லாம் போனா கொஞ்சோ கஷ்டம இருக்கு
போமாட்டாங்க போமாட்டாங்க அவங்களு இதயிட்டு கொஞ்சோ
ம் அவங்களு விடகல சார் ஒரு த்தது தா வேர வட்டி எப்படி சமாளிக்க நமக்கு எந்த சப்ஜெக்ட்டு எடுக்காம இருதா நல்லா இருக்கு
எடுக்க மாட்டாரு எப்படியு
எடுக்காத வரைக்கு நல்லது நீங் இங்க தானே இருப்பியோ நா இல்ல அதுவேதா ஆப் ஆகுமே வ செவன் ஒன்லி செவன் இன்னு நீ முடிச்சதுக்கு அப் அப்புற நீ முடிச்சதுக்கு அப்புற நா உனக்கு கூப்படணு அடுத்த ஒரு பதின அதுவே ஒரு ஆப் ஆன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் ஒருதர்ட தெரிமா
ஆ சோலி முடிஞ்சது
இவ்வுடு இதுக்குதா நா ஃபர்ஸ்ட்டே பண்ணணு நாங்க ஃபர்ஸ்ட்
சே கடை நாளைக்கு ஒரு நாள் இருக்குலே
இன்னைக்கோட க்ளோஸ் தானே நேத்து போட்டாங்க டுமாரோ ஆ டுமாரோன்னு போட்டாங்க அப்ப நாளைக்கு இருக்கு எனக்கு கார்த்தியோட சோடி முடிச்சுட்டா ஆமா
பத்து முடிஞ்சுருவா பதினஞ்சு வருமா
அ பத்து முடிச்சதுக்கு அப்பறோ
பதினஞ்சு பதினஞ்சு வரு இருபது
அப்படியே பந்துட்டே இருக்கணு நமக்கு தெரிஞ்சது ஏழு பேரு தா அதுல ஏழு தா ஆட்டு முடியு அவ்வளதா அதையு கார்த்தி ஒரு நாள் எனக்கு நா பண்ணதே அவளும் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுவே சோலி முடிஞ்சிச்சு ஒருதுல
இந்த மாதிரி எல்லாருக்கு ஒவ்வொரு இது
கார்த்திக் பிரச்சன இல்ல அவ வீட்ல மூணு செல்லு சர சர சரன்னு அடிச்சிருவா
அந்த இது அப்படியே அடி அந்த ஆப்ப ஏத்தனா பேசலா ஆனா பேச றதுக்கு ஆள் வேணு அவளுக்கு
ஆமாண்ணா
ஆ இப்ப அவங்க அம்மா உக்காந்து பேச முடியுமோ ஒரு அர மண் நேரம் நீ உட்காந்து பேசு எப்டின்னு பேச முடியுமா சொல்லு பாப்போ
என்ன தங்கச்சி பேச அங்க இருந்தாலோ பேசி எப்படி கிடைச்சிருவா அவளமே இன்னு நாலு தா முடிச் சிருக்கேன் நா என்ட நாளோ அஞ்சோதான் சொன்ன
ஏன்டோ ஒன்னு சோலி முடிஞ்சுட்டு ஆண்ட்ரோ அரன்னாங்க ஆமா ஐபோன்ல வந்து வராது இந்த ஆப்பு இதெல்லா லோக்கல் ஆப் இப்ப இத ஆப்லா அவனோட இதுல ஏற மாட்டேன்ட்டு
நம்ம போன்ல தா லோக்கலா ஏரு
லோக்கல் அது வந்து பிரைவேசி
அது செவன்டீன் ப்ரோ அப்டிமாங்க அதா
செர்
நமக்கு அதெல்லா வாங்கரதுக்கு வழி இல்ல ஐயோ
அதையு வாங்கி குடுத்துருவே இன்னு கொஞ்ச நாளு தா
அது வேண்டா இ இதுக்கே இந்த செலவாயிட்டு இந்த ஹேர்க்கு
இப்ப பண்ண சொன்னா
ஏ
எவே முடி எடுக்க சொன்னா உன்னிய
முடி வெட்ட சொல்லல முடி வந்து எப்டி ஆயிட்டுனா ரொம்ப காய் கா ரொம்ப காஞ்சி காஞ்சி போயிட்டே இருந்துச்சு சுகன்யா முடியெல்லா பாத்திருக்கில்ல இப்ப எப்டியிருக்கு அப்டி இருந்தா வாரவே செய்யாது எடுத்தால சேரி அதுக்கு இது வந்து ஒரு ஃபுட்டு் மாதிரி நம்ம சாப்பிடுது ஒரு ஃபுட் மாரி ஹேருக்கு ஒரு ஃபுட் குடுத்துருக்காங்க அவ்ளோ தா புரோட்டின் மாரி ஒரு கிரீம தடவி மாச மாசோ இல்ல இது ஒரு வர்சோ கேரண்டி குடுத்துருக்காங்க எயிட் மந்த்ஸுக்கு எயிட் மந்த்ஸ் வரைக்கு இப்டி இருக்காங்க ஷேம்பூ கண்டிஷனர் எல்லாமே குடுத்
இது இவ ஓடுனது தெர்மா ஜான்சி
ஜான்சி அ ஜான்சிக்கு ஆனா கட்டிங் இப்டிதா ஆனா அவ ஹேர் இப்டி இரு க்காது இது இந்த லிடியா பாத்திருக்கியா லிடியாவோட ஹேரு
அ
அவ லீடியாவோட முடிதா அ லிடியாக்கு வந்து பேபி ஹேரு ஏனா
இருவதாந் தேதி வரும்போது எல்லா சிரிச்சிருவாங்க உன்னிய பாத்து
இல்ல நா அழகு அண்ண கொஞ்ச அழகா வருவிங் இன்னிக்கு நா வந்து கொஞ்சோ நே த்துல்லா விருச்சி போட்டுதா அலஞ்சே இன்னிக்குதா கொஞ்ச தலய கெட்டியிருந்தே ஆ இந் இருவதாந் தேதி என்ன பாத்தா அழகா நீட்டா வந்துருவேல்ல சிரிப்பிங்க எல்லாரு அழகா வந்துருவே டேன்னாய்ட்டு உங்க கூட இப்டி சுத்தி சுத்தி வெளியே
அ
சுகன்யா சும்மா சும்மா எங்கேயா வந்துருதா வந்தோனே வந்தோனே எல்லாரையு கூப்புட வேண்டிய தா இருக்கு இப்ப நானு மதனே கோகுல் மட்டு போ முடியாதுல எல்லாரு வ ருனுமுல்ல ஒவ்வொருத்தருகா கால் பண்ணி கூப்ட்டு கூப்ட்டு அதுவே எனக்கு காஞ்சி கருவாடாயிரு முஞ்சி நாளைக்கு கார்த்திய பாக்க போறேன்னா நீ போ போறயா நல்லா சுத்து அப்டின்ட்டே
நாய் கார்த்தி அவா இதுக்கா கம்பெனிக்கா
ஆமா அவுளுக்கு வெச்சு பன்னன்றைக்கே முடிஞ்சிருது எங்க போவேன் தெர்ல அவுளுக்கு நேரோ போம்மாட்டுக்கு ஒரு நாள் என்னய பாக்க வந்தா ஒரு நாள் அர்ணாவ பாக்க இன்னக்கி போயிருக்கா நாளைக்கு கார்த்திய பாக்க போவோன்ட்ரு க்க அவளுக்கு வேற வேல இல்ல சுகன்யாட்ட பேசிட்டியா
ஆ ஆ அவளுக்கு ஒரு அடி அடிக்கணு
ம் அதெல்லா கொஞ்சோ எட்டு மணிக்கு மேலனா பிஸியான அளு அதுக்கெல்லா அடிக்க முடியாது ம் எட்டு மணிக்கு மேல பிஸியா காலைல இருக்காதுக நீ இன்னிக்கி இன்னைக்குள்ளே முடிச்சிரு எப்டியாவ்து
இன்னைக்கே முடிச்சிருணு
ஆ இப்ப எனக் நானே உனக்கு அப்போ ஒரு ஆறு ஏழு மணிக்கு வெச்சிருவோ கரெட்டா ஏழு மணிக்கு கட்டாயிரு
பத்து நிமிஷோ ஆயிட்டா எப்டி
இல்ல பத்து நிமிஷோ ஆயிட்டு பதினஞ்சு நிமிஷம்ல இன்னு பதினொன்னுதா ஓடி பன்னெண்டு தா ஆயிருக்கு பன்னெண்டு தா ஆயிருக்கு